ஹலோ ஆ ஹலோ கேக்குதா
கேக்குது கேக்குது தோழா சொல்லுங்க
ம் இப்போ உங்க மாமியார் வந்து அப்போ இதெல்லா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க சும்மாதா இருப்பாங்ளா
அய்யோ நா அன்னைக்கு போயிட்டு வந்து கூட சொல்றன் என்னால முடில டயர்டா இருக்கு நா போயிட்டு வந்து எனக் தலவலிக்கிதானு எனக்கு காஃபி கூட நானே போட்டு குடிக்கணு அந்த மாரி எங்கியோ போத் ஆ எங்க அம்மா ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு வண்டியாப்பா அவுங்களுக்கு ஒரு துடிப்பு இருக்கு ஓ அவுங்களுக்கு அப்டி இல்ல மாமியார் இருக்காது நா அப்ப கூட வந்து சொல்ற என்னால் முடில எங்க மாமியார அம்மான்தா கூப்டுவ முடிலமா நீங்ளே நீங்கள் எதாவது சமச்சிடுங்க நா சொல்ட்டுதான் போனே லே டாங்க இது சமைங்கனு சமக்காமயே இருக்காங்க என்னாலயே இந்தா செஞ்சிடுங்க போங்கமா எனக்கே தல வலிக்குது நீங்ளே போய் செஞ்சிடுங்க அப்டின் சொல்றாங்க அந்த மாரி எங்க மாமியாரு
அப்றோ யார்தா அவுங்க வீட்ல
எல்லாமே நான்தான்ப்பா செய்வேன் காலைல காலைல எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் என் ஹஸ்பண்ட்க்கு லன்ச் கத்திணு மத்தியானமே எங்களுக்கு சேத்து செஞ்சிடுவேன் காலைலயே அவ அவருக்கு சாப்பாட க ற்னால எங்களுக்கு சேத்து
ஓகே ஓகே
கிளம் கிளம்புனதுக்கப்றோ வீடெல்லா கிளீன் பண்ணி மாப் போட்டு இருக்கற பாத்ரோ கி ச்சன்ல கு ந்து நா நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்த அப்போ டெலிகாலிங் அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவ அது வந்து நைன் நைன் ஓ கிளாக்ல்லா ஸ்டார்ட் பண்ணனு அது நைன் ஓ ஸ்போட்தா லாகின்ல்லயே இரு ஆன்லைன்லயே இருக்கணு வேல பாத்துட்டு அதுவு பண்ணிட்டு அது செவன் ஓ கிளாக் முடியு என்னோட ஒர்க்
ஈவினிங் செவன் ஓ கிளாக்கா ஓகே ஓகே அது எவ்ளோ வந்துச்சி சேல்ரி உங்களுக்கு
அது மந்த்லி சேல் சேலரி நா டென்தா பா டென் ஆமா
அய்யய்யோ
ஒர்க் ஃப்ரம் ஆமா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல டென்தா அதுக்கப்புறம் லென்ச் டைம் வரு சாப்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டே திருப்ப சாப்ட்டு இதெல்லா கிளீன் பண்ணிட்டு மறுபடியு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவே அந்த டைம்க் நா தொல் தொல்துடுவே நமாஸ் படிச்சிருவே கரெக்ட்டா டைமுக்கு அப்றோ செவன் ஓ கிளாக் முடிச் அந்த ஒர்க் முடிச்சுட் உடனே நா ஃப்ரெஷ் ஆய்ட்டு ம் அ நா குளிச்சுட்டு திருப்பம் வீடெல்லா கிளீன் பண்ணிட்டு கிச்சனுக்கு வந்து நிப்பப் சமையக்க நிக்கணு நைட்டுக்காக
ம்
அவர் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு டீ போட்டு குடுக்கணு ஆறு மணி ஆனோனே டீ அவங்கக்கு டீ போட்டு குடுத்துட்டு ஆமா எனக்கும் எனக்கும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறோ என்ன சமைக்கணு அதெல்லா கேட்டு சமச்
இப்போ வந்து சமைப்பீங்கன்னா இப்ப அவங்ககிட்ட கேட்டுதா சமைப்பீங்ளா என்ன சமையல்னு சொல்ட்டு
ம்ச் கேப்பே என் எனக்கு வந்து இப்பன் வீடு ஃபுல்லாவே ஏன் கண்ட்ரோல்னா என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியு சும்மாதா ஃபார்மாலிட்டி கேப்ப இதெல்லா இருக்கு நா இது நெனைச்சிருக்கே சமைக்கலான்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேப்போ ஓகே சமைச்சிடுங்கன் சொல்லுவாங்க இன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆசையா இருந்தா இது சமைக்க சொல்லுவாங்க அந்த மாரி
ஓ ஓகே ஓகே
நா இப்போ பாப்பே ஃபிரிட்ஜில என்ன இருக்கு நான்வெஜ் எதா எப்பவுமே நான்வெஜ் தா எங்க வீட்ல என்ன இருக்குன்னு பாத்தா அந்த மாரி பிளான் பண்ணி செஞ்சிடுவே அத செஞ்சு திர் மறுபடியு கிச்சன்லா கிளீன் பண்ணி ஐயோ மறுபடியு ஹஸ்பண்ட் வரும்போது ரெடி ஆயிட்டு இருக்கணு திருப்ப சாப்ட்டு திருப்ப சாப்ட்டு இதெல்லா கிளீன் பண்ணணு கிச்சன்ன இதுதா என்னோட டெய்லி ரொட்டீங்கே இதுதா
ஆமா இது இது இப்போ எப்டி சொல்றதுன்னா சேலரி வாங்காம வ வேல செய்வாங்களா அந்
ஆமா ஆமா அந்த மாரிதா எ இதெல்லா என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியு தெரியிது ம்ச் அதால அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க
ம்ம்
எனா என்னால முடியிலன்னா கூட நா பண்றேனே நா சொல்ல மாட்டே எனக்கு இவ்ளோ நா இன்னைக் இவ்ளோ வேல செஞ்சா அவங்க எதுவுமேப அதெல்லா சொல்லவே மாட்டே மச் இப்ப நாளைக்கு நா நாவ் உங்கள நல்லா பாத்துக்கிட்டா தா நாளைக்கு எங்க அம்மாவுக்கு வர போற மருமக ம்ச் அவங்கள பாத்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்க புரியுதா ம்ச் இப்ப நம்ப ஏதாவது பண்ணா எங்க அம்மாக்கு அது கருமா இஸ் பூமரிங் சொல்லுவாங்களா அந்த மாரி
ஆஹ ஓகே
ஆ அத் அதால எனக்கு நல்லா என்ன என்னோட நாத்தனார்களையு நல்லா பாப்பே எல்லாரையு நல்லா பண்ணா ஆனா அவங்கல்லா என் பின்னாடி என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது
ஆமா நெறைய பேர் பின்னாடி பேசுவாங்க வர முடியும்
தா என் வீட்லயும் இருக்காங்கதான்
ஓ
நான் அத வந்து அவ்வளோவா கேர் பண்ண மாட்டேன்
ஆமா அப்ப எல்லாரும் பேசிட்டுதான் இருப்பாங்க ஒன்னமும் பேசு நம்ப
நா அதுவும் கொஞ் சிப் இப் பாசிட்டிவா எடுத்துப்பேன் பின் பரவால்ல நம்மள் பத்தி இப்ப பின்னாடி பேசுறது கூட நம்ம நினைக்கிறாங்க அப்ப நறையா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க போல அவுங்க அந்த மாரி
ஓ ஃபிளிம் அவுங்க வந்து இருந்தாதான் தனி பேசனாலும் நடக்குதான் நடக்க போகுது
ஆ எனக்கு தான் நான் கரெக்ட் டா இருக்கேன் அது போதும் என்ன சொல்றீங்க என்னோட ஹஸ்பண்ட் கரெக்டா இருக்காரு மத்தவங்க பத்தினாஹ கேரி பண்றது இருகுங்கல ம் நறையா விஷயம் எங்க வீட்ல ஐயோ எங்க நாத்தனார்லா இருக்காங்கள ங்க பாருங்க நறையா ஒரு செக்கப் அப்டி எப்டி நம்ப முன்னாடி நல்லா பேசுவாங்க ஐயோ ஐயோ அப் நீ இப்டின்னா சுச்சிட்டு அ அவங்க எல்லாருமே வேலைக்கு போறவங்க அவுங்க வேலைக்கு போற அவங்க எங்க வீட்டுலதானே ஃபஸ்ட் சேர்ந்து இருந்தாங்க வே அவங்களாம் எ எதுனா ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க துணியு எல்லாரோட துணியு நான் அஞ்சு பேர் துணி நா தான் தொய்க்கணு அத காய வைக்கணு ஆமா
ஓ அது எப்டி அவுங்க மட்டு ஒர்க் போவாங்க நீங்க வீட்ல இருப்பீங்க அப்ப எல்லா வேலயு நீங்கதா செய்ணுமா
ஆமா காய வைக்கணு அத காஞ்சிட்டு காஞ்சதுக்கு அப்பறோ எடுத்துட்டு வந்து மடிச்சி வச்சி அவுங்க உ ஹால்ல ஒரு டேபிள் மாரி இருக்கும் அங்க போய் வச்சா அவுங்க அவுங்க அவுங்கவுங்க துணி அவுங்க எடுத்து வச்சுப்பாங்க அந்த மாரி
இப்போ சமைக்கிறது அவுங்க செய்வ அவங்க செய்வாங்களா இருப்பாங்களா இல்ல நீ தான் பண்ணுவிங்களா
நாதா எதுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவுங்க வேலைக்கு போய்ட்டு வந்த உடனே டீ போட்டு பிஸ்கெட்டு டீயு போய் குடுக்கணு அந்த மாரிதா ஹையோ நல்லா இருக்கா ஆ ஆனா நான் வந்து இது பண் சொன்னது எப்டி சொல்றேன் பண்ணத சொல்லி காமிக்கல ஆ நா ல்
போய்டுவாங்க
நா சண்டல்லா போல்லயே எதுமே நா சண்ட போல்ல அதுதா என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட புடிச்சதே அவ்ங்க அப்டிலா நா சொல்ல மாட்ட ஏன்னா எங்க வீட்ல எப் ந நா வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியிலிருந்து வந்தவ இதுக்கு எப்டி இருக்கணுன்னு தெரியு ஏன்னா ஒருத்தங்க வந்து அத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாதா அந்த குடும்போ கூட்டுக்குடும்பமா இருக்கு இல்லன்னாஸ் சிதிறி போய்டு எனக்கு அதெல்லா புடிக்காது புடிக்காது எல்லா சேர்ந்து இருக்கணு என்னால முடிலையா நா பண்ணாம இருப்ப பண்ண சொல்ல மாட்ட யாரையு
ம் ஓகே ஓகே எப்டி டீ கொஞ்சோ கு டீ நல்லா குடிப்பீங்களா டீ பைத்தியமா இல்ல ஆ
நா வந்து எனக்கு காபிதா டீய விட காபிதா ரொம்ப புடிக்கு ஆ மார்னிங் ஆ மார்னிங் குடிப்பே ஆப்டர்நூன் ஒரு டைம்ல குடிப்பே அப்பறோ ஈவினிங் ஒரு டைம் குடிப்பே
ஓகே ஓகே அ அது குடிக்கலனா குடிக்கலனா பைத்தியம் புடிச்சுரு தானே கயல்
ஆமா தலவல் எதோ நா டெலிகாலிங் வேற வொர்க்கா பேசி ஃபோன் பேசிட்டு இன்னு ஐயோ பிரஷர் ஏறு பாருங்க
ஆ புரியுது எதுக்கு அந்த டெலி வேற ஜாப் போய்ர்க்ளா டெலிகாலிங்ன்றது ஒரு தலவலி ஜாப்தா
எனக்கு நா ஏன் லைஃப்லியே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது அந்த ஜாபு எங்க வீட்லதா சொன்னல்ல ரொம்ப ஸ்ட்ரிட்டுன்னு இதுவுமே பண்ண கூடாது எங் ஒரு சான்ஸ் வந்துச்சு என் ஹஸ்பண்ட் இருக்கும்போதுதா சரி அவர் பண்ணி பாரு ஒரு பேக் போனா இருந்து அவர் சப்போட் பண்ணாரு
ஓகே
சரி அது அப்டியே எனக்கு பழகிடுச்சி நா இப்பதா டெலிவரிக்குப் போகுபோதுதா அந்த ஒர்க்கே ஸ்டாப் பண்ணிட்டு போனேனே அது இருக்கு நா பண்ணிட்டுதா இருந்த இல்ல இல்ல இப்ப வந்து நா த்ரீ மந்த் மெடிக்கல் லீவ்ல
ஓகே ஓகே
இது வந்து மறுபடியு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜூன் வரைக்குந்தா இரு ஒன் இயர்தா இந்த ஒர்கு இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்ன அது வந்து பாலிடிக்ஸ் பத்தி ஃபுல்லாவே
ஓஹோ ஓகே ஓகே
ப்ப இதுக்கப்புறொ ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணா மறுபடியு ஜாயின் பண்ணணு
ஓ ஓகே ஓகே அவுங்களோட கான்டக்ட் வந்து ஒன் இயர்தா
ஆமா ஆமா
ஓகே ஓகே அத நீங்க அ இப்ப எப்டினா அந்த கா டெலிகாலிங் எப்டி கால் வரு அட்டன் பண்ணி பேசணுமா
ஆமா ஆமா கால் நா கால் பண்ணனு எனக்கு டார்கெட் இருக்கூ ஒரு நாளைக்கி இவ்ளோ டார்கெட்னு
அ அதான் கேட்கிறேன் ஒரு நாளைக்கி எத்தன பண்ணனு
நா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும் போது ரெண்டு மூணு அப்டிதா இருந்துச்சு அதுக்கப்புறோ ஒன் மந்த்கு அப்புறோ செவன் பண்ணாங்க அதுக்கப்புறோ ஃபிப்டீன்
ஓ
ஹண்ட்ரட் கால்ஸ் டூ ஹண்ட்ரட் கால்ஸ் ஒரு டேக்கு டூ ஹண்ட்ரட் கால்ஸ் பண்ணணு அதுல ஃபி டீன் லீடு எடுக்குணு ஆனா சர்வே கம்ப்ளீட் பண்ணனு இப்போ எல்லாருமே எடுத் க்க மாட்டாங்க இல்லியா
ஆமா
இப்போ நா உங்களுக்கு கால் பண்றே இப்டி இந்த மாரி இந்த மாரி டாபிக் பத்தி சொன்னேன்னா சிலர்பேர் கட் பண்ணிடுவாங்க சி திட்டுவாங்க நாட் இன்ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங் ங்க அந்த மாரி டூ ஹண் ஓ டூ ஹண்ரட் கால்ஸ்
அவுங்ளோட மைண்ட் இப் நீங் கால் பண்றீங்ல ஒருத்தவ்ங்ளோட மைண்ட் செட் வந்து கோவ்மா இருப்பாங்க திடீர்னு
ம் அது நம்பகிட்ட காமிப்பாங்க ஏன்னா அவுங்க புரிஞ்சிக்கணு இவுங்களு ஒரு வேலையாள்தான கால் பண்றாங்க அது வந்து புரிஞ்சிக்கிற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இல்ல
ஆமா ஆமா தெரியு கொஞ்சோ கஷ்டந்தாண்டா கஷ்டந்தா அந்த ஜாப்
அயோ பேசுறது மட்டு இல்லங்க அவுங்க பேசுறாங்க இல்லயா அது ஒரு ஃபார்மா ஃபில் பண்ணணு மொத்த எங்களுக்கு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் இருக்கு அந்த ஃபார்ம்ல ஒவ்வொரு கொஸ்டின்க்கு ஒவ்வொரு பேரகிராஃப் மாறி எழ்தனு
நீங்க எழ்தணுமா
ஆமா ஃபார்ம் ஃபில் பண்ணனு அவுங்க என்ன பேசுனாங்களோ அது தமிழ்ல எழுதீட்டு அவுங்க நேமு அவுங்க ஃபோன் நம்பரு நம்ம பேசுனோல்ல அவுங்ககிட்ட அந்த ஆடியோ சப்மிட் பண்ணணு
ஓ ஓகே ஓகே
ஐயோ லேட்டாய்டு
வெறுப்பு போலயே அது அப்பா
என்னப் பண்றது எல்லார் கோர் நீடு இருக்கு எனக் ஒரு நீடு இருந்து நீடுருந்தாதா நம்ப ஒர்க் பண்ண முடியு
கரெக்ட்டு தா இப்போ இப்போ அந்த நம்பர்ல ஒனக் யார் தருவா இப்போ இந்த நம் இவ்ங்குளுக் கால் பண்ணணு
சேவ் பண்ணுவாங்க அந்த நம்பரு
ஓ ஓக்கே அந்த இப்ப நம்மோ அந் நம்பர்ல வந்து அவுங்ளுக்கு எப்டி கெடக்கு தெரியுமா
இப்ப வந்து உங்க டீட்யெல் நீங்க குடுக்காம வெளியவ்
வராது அத்தா கேக்குற எங்கர்ந்து எடுப்பாங்க கேக்கறே
அத்சு எனக்கு தெரியில ம்
மேக்சிமம் வந்து இந்த ஆ எப்டி சொல்றதுன்னா கஸ்டமர் கேர்ல வர்ல அந்த மாரி இந்த டெலிகாலிங் தா வருமா
ஆமா ஆமா அந்த மாறியேதா கஷ்டமர்க்கேர் எப்டி ம்ச் அந்த மாரி அதுக்கப் அந்த மாரிதா இது வந்து பாலிடிக்ஸ் பத்தி ம்ச் மத் க்கள் கருத்துக் கணிப்பு எடுக்குறது புரித் புரிதா
ம் ம் அதுவா ஓக்கே ஓக்கே புரிது நீங்களாச்சு அந்த பால்ட்டிக்ஸ் தா இந்த பேங்க்ல்ல அந்த டெலிக்காலிங் வேல செய்றாங்ல அவுங்களா ரொம்ப பாவோ இன்னு
ஆமா ம் ஆமா
ஒர்த்தவ்ங்ளோட இது வந்து அவுங்க வந்து மைண்ட் மைண்ட வந்து மாத்தி கடன் வாங்கி வச்சி அது இது பண்ணுவாங்க
இது வந்து கடன் வாங்கறதுல அப்டிலா இல்ல ம்
சும்மா அவுங்கள வந்து இப்ப இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்டி இப்டின் கேட்டு
நம்ப வந்து அவ பால்டிக்ஸ் பத்தி நம்ப இதுல பேசக்கூடாது இல்லையா அது பத்திதா அங்க கொஸ்டினே
ஆமா ஆமா ம் புரியுது அப்புறொ வேற எங்க போயிருக்கிங்க ட்ரிப்ல்லா போனதில்லல
ட்ரிப்லா அவ்ளவா போனது இல்ல இப்ப நம்மளுக்கு கால் கட் ஆக போது நம்பளே கட் பண்ணிக்கிலா பேஸ்னதுக்கு ரொம்ப நன்றி தாங்க் யூ
ஆ தாங்க் யூ